ஆ வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க சிஸ்டர் என்ன பண்ணறீங்க
ஆ நா வேல செஞ்சுட்டுருக்கேங்க ஆபிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வொர்க் முடிய போகுதுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா ஹவுஸ் வைஃப் தா இப்பதா ச பையனுக்கு சாப்பாடு ஊட்ன ஆ அவன பாத்து அப்டி அப்டியே
அப்டிங்களா செரிங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்க
ஆக்சுவலா எங்க வீட்ல மோஸ்ட்லி நா சமைக்குறது கெடையது மாமியார் தா சமைப்பாங்க
கொஞ்சோ சத்தமா பேசுறீங்களா கிளியராவே கேக்க மாட்டேங்குது ஆ இப்ப கேக்குது ம் கேக்குதுங்க
கேன் சிஸ்டர் சிக்கன் கிரேவி மாரி பண்ண ஆமா உங்க பேக் ரூம் ஒரே நாய்ஸியா இருக்கு
அப்டிங்களா த ஃபேன் ஆப் பண்ணிறே இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப நல்லா கேக்குது, ஆ இப்ப நல்லா கேக்குது
தோழி எங்க வீட்ல கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
சூப்பர் ரெ ரெண்டு பசங்களா
ஆமாங்க ரெண்டு பேர் இருக்றாங்க ஒரு பொண்ணு ஒன்னு ஒரு பை ய ஒண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க ஆ ரெண்டு பேருக்கு இன்னிக் கி காலைல சாம்பார் வச்சு குடுத்தங்க அ எடுத்துட்டு போயிட்டாங்க ஈவினிங் நாலு மணிக்கி ஸ்கூல்ல இருந்து வீட் வந்துருவாங்க வந்தாங்கனா ஆ ரெண்டு பேரு டியூசன் கெளப்பி விடணுங்க அதுக்கு எடைல ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸ் மாரி குடுக்குணு
வேலய முடிச்ட்டு வீட்டுக்கும் போய் வேல பாக்கணுமா
ஆமாங்க ஆ இப்ப ஒரு த்ரீ தேர்ட்டி வரைக்கு வேல இருக்கு
ம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆன்லைன்ல பண்ண ய இங்கிலீஷ் நல்லா பேச சொல்லி குடுக்றது ஆமா ஆமா அந்த வேலதா போய் நா பாத்துட்டுருக்கே நல்லா அதுதா பாக்க முடியுது, எ பையன வச்சிட்டு அவனுக்கு இப்பதா நாலு வயசு ஆயிருக்கு
சேரிங்க
போயிட்ருக்கா ஸ்கூலு இப்ப அவந்தா வந்தா அவ இது மாரி ஸ்கூல நா பாத்
இன்னு கொஞ்ச சத்தமா பேசுங்க சிஸ்டர் காது கேக்
அ ஹலோ
அ
ஸ்டெம்
அப்டிங்ளா வெளையாண்ட்டு இருக்காங்ளா சேரிங்க கொழந்தைங்க விளையாட்றாங்கன்னா அவுங்ளுக்கு ஏதாவ்து வெளையாட்ற மாரி பொருள் குடுங்க ஃபோன் எல்லா கைல குடுக்காதீங்க கொஞ்ச நேரோ வெளையானதுக் அப்புறோ ஹோம் ஒர்க் எழுதவைங்க
அதுதா பண்ணிட்டு இருக்கே தெனோ உக்கார வச்சி கலர் அடிக்க சொல்லுங்க
ஆ ஆமாங்க இந்த மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் குடுக்றது மூலமா அவங்களுக்கு கொஞ் ஜோ ஃப்ரீயா இருப் பண்ணா நல்லா விளையாடுவாங்க அவுங்களு இன்ட்ரெஸ்டா ஏதாது ஆர்ட்ஸ் ஏதாது பண்ணுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கு இந்த கலர் அடிக்கிறது ம்
கலர் அடிக்கிறது ரொம்ப புடிக்குங்களா
ஆமா கலர் அடிக்கிறது இந்த பில்டிங் பிளாக் செட் பண்றது அதெல்லா ரொம்ப புடிக்கு கலர் அடிக்கிறதே ஸ்கெட்ச்ன்னா ரொம்ப புடிக்கு வாட்டர் கலர்ல்லா கூட மேலல்லா பூசிக்குவா ஸ்கெட்ச்ல தா நல்லா கலர் அடிப்பாரு
அப்டிங்களா சேரிங்க ஆ இந்த மாரி குடுங்க ஆ நீங்க வீட்ல ஏதாவது சப்பாத்தியோ பூரியோ பெணையு போது கொழந்தைங்கள பக்கத்துல உக்கார வச்சிட்டு அப்டியே அவங்கள பக்கத்துல உக்கார வச்சிட்டு அவங்களையு வந்து மாவு பெணைறக்கு கூட உக்கார வச்சீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா நம்ம கூடயு சேர்ந்து வேல செஞ்ச மாரியு ஆச்சி அவங்களுக்கு டைம் போன மாரி ஆகு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
சொல்ல
நா பேசுறது கேக்குதுங்களா இல்லிங்க சு சத்தமா கேக்க மாட்டேங்குது
என்னோட டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு
அப்டிங்களா அதா கேக் மாட்டிங்குதா
ஆமா ஆமா டேட்டா கொஞ்ஜோ கம்மியா இருக்கு வேற டேட்டா மாத்தனு
வேற டேட்டால மாத்தி கூப்புடுறீங்களா சேரிங்க
ஹலோ எப்டி வெக்கிறது மேமு சிஸ்டர் டேட்டா மாத்தி வைக்க
டேட்டா மாத்தி வெக்கிறதுங்களா ஒரு சிம்ல இருந்து இன்னொரு சிம்மு வேற சிம்முக்கு சேஞ்சு மாத்திருங்க அப்டி இல்லனா வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்டினா இன்னொரு மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்க மொபைலுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி டேட்டா மாத்தலா அந்த மாரி
உம் அது மா அது மாரியும் பண்லா ஆனா நா பேசி
பேசிட்ருக் பேசிட்டு இருக்க இடையில டேட்டா மாத்துனா வந்து கட் ஆயிடும்
டேட்டா மாத்துனுமே அப்டியா ரெக்கார்ட் ஆவாது சாரி சரி பேசுற வரைக்கும் எப்டியோ ரெக்கார்ட் ஆகும் உம்ஹ்
உம் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகுங்க அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கனா கொழந்தைங்கள ஈவினிங் டைம் ஆச்சினா கொஞ்ச நேரோ பாக் இல்ல எதாவது கோயிலோ பார்க்கோ இந்த மாரி எதாவது ஒரு எட இருந்தா கொஞ்ச நேரோ கூட்டிட்டு போயிட்டு வாங்க அவுங்களுக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கு வீட்டுக்குள்ளயே இருக்க நம்ம நம்மளுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
நானு அப்டித்தா பண்ணுவங்க கொழந்தைங்க எங்கேயாது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற கோயிலுக்கு கூட்டிட்டு போவே எதாது பார்க் பக்கத்துல இருந்ததுனா அங்க கூட்டிட் போய் வெளையாட வெப்பே இந்த மாரி பண்ணுவே கொழந்தைங்களு ஹாப்பியா இருப்பாங்க
நல்ல விஷயம் நல்ல விஷயம் உங்க கொழந்தைங்க எது ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க நீங்க சமைக்க
சமைக்கிறதுல வந்து எ பொண்ணுக்கு வந்து பாத்தோம்னா சாம்பார் ரொம்ப புடிக்கு முருங்கக்கா சாம்பார்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா எ பையனுக் கு வந்து வெண்டக் கானா ரொம்ப புடிக்கு வெண்டைக்காயில எந் த டிஷ் செஞ்சாலு வேணானே சொல்ல மாட்டா சாப்பிட்டுருவா என் கொழந்தைங்க வந்து குறிப்பிட்டு ஒரு நாலு காய்கறி மட்டுந்தாங்க சாப்பிடுது மத்தபடி எது செஞ்சு குடுத்தாலு சாப்பிடுறதில்ல உங்க வீட்ல உங்க பைய என்ன விரும்பி சாப்பிடுவா
சாப்பிடுவான்
நான்வெஜிங்களா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான த்தா எண்ணெயல பொரிச்சு குடுக்காம நீங்க வீட்லயே பண்ணி குடுங்க
ஆமா வீட்லதா பண்ணி் குடுப்பே அவ கேர காரோ இல்லாம மெளகு ஜீரகம் போட்டு குடுப்பே அது ஈரல்லா இருக்குல்ல கடிச்சு சாப்பிடுருவா
ஆமாங்க ஏனா வெளிய நம்ம வாங்கிட்டு வந்து குடுத்தம்னா அவங்க எந்த மாரி எண்ண யூஸ் பண்றாங்கன்னே தெரியாது எத் தன நாள் எண்ண யூஸ் பண்ணி செய்யறாங்க அந்த மாரி தெரியாது இதே நம்ம செஞ்சு குடுத்தோம்னா அந்த கொழந்தைங்களுக்கு நல்லபடியா இருக்கு ந ல்லா விரும்பி இன்னு ரெண்டு சேத்து கூட சாப்டுவாங்க நம்ம ஒரு நம்மளே செஞ்சு குடுத்தா நல்லப் புடியே அதுங்ளுக்கு ஆரோக்கியமா செஞ்சு குடுத்துட்டோ அப்டிங்கிற ஒரு திருப்தியு நம்மளுக்
கண்டிப்பா கண்டிப்பா
அதனால முடிஞ்ச வரைக்கு நாம்ளே வந்து செஞ்சு குடுக்லாங்க எங்க வீட்லயு கொழந்தைங்க நான் வெஜ்ஜலா சாப்டுவாங்க ஞாயித்துக்கெழம ஒரு நாள் மட்டு நான்வெஜ் எடுப்போ
மத்த நாள்ளாமே டைம் இருக்காது ஆபீஸ்கு வந்தே
ஞாயித்துக்கழமன்னா வந்து பாத்தம்னா ஞாயித்துக்கழம எல்லாத்துக்குமே லீவுங்கிறங்கேட்டி அந்த ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஞாயித்துக்கழம எல்லாருமே நான்வெஜ் வீட்லே சமைச்சு சாப்டுவோ
இத அதிகமா பண்ணுவீங்க சிக்கனா மட்
அ எங்க வீட்ல வந்து மீன் நல்லா சாப்டுவாங்க
மீன் நல்லா சாப்
அ மீன் கொழம்பு மீன் வந்து பாற மீன் வந்து பொறிச்சு குடுத்தா சாப்டுவாங்க அதுகப்ரோ ஜிலேபி மீனு பொரிச்சு குடுத்தா சாப்டுவாங்க அ மீன் மீனோட எல்லா பீஸும் வந்து பொரிச்சு போ அது எண் ண்ணல்லா ஊத்தி பொரிக்க மாட்டோ தோசக்கல்ல போட்டு பொரிச்சிக்குவோ தலையு வாலு மட்டு போட்டு கொழம்பு வச்சுடுவே அந்த மாரி சாப்டுபோ எடையில எப்பாவாது வேணுனா சிக்கனு சேத்து ஆட் பண்ணி எடுத்துக்வோ
இல்லபுல்ல மாங்கா போடுவீங்ளா சிஸ்டர்
அ மீன் கொழம்புல மாங்க போட மாட்டோ மேக்சிமம் போட மாட்டோங்க அ ஏன மாங்கா வாங்கிட்டு வந்தா வீட்ல தனியா வச்சாவே எடுத்து சாப்ட்டுருவாங்க இருக்காது
ஆமா ஆமா ந நம்மளு சின்ன வய்சுல அப்டிதாமா நா நெறையா மாங்கா வெள்ரிகா கொய்யாக்காலா நெறைய நா மொளகாதூள் உப்பு போட்டு நா அதிகமா சாப்டுவ
ஆமாங்க இப்ப நம்ம இப்ப நம்ம தனியா வாங்கி வச்சிருக்றப்ப எடுத்து சாப்ட மாட்டாங்க ஏதாவ்து கொழம்பு பண்றோ அதுக்கு போட்ணுன்னு வாங்கி வச்சிருந்தம்னா அந்த அன்னிக்குதா கரெக்டா எடுத்து கொழந்தைங்க சாப்டுவாங்க நம்ம அவுங்கல எது சாப்ட சொல்லவு முடியாது செரி எப்டியோஸ் சாப்ட்டு அத தீந்தா சரி அவுங்க வயித்துக்குள்ள போனா செரி அப்டிங்கற மாரி விட்றதுங்க
கொழந்தைகள்க் குடுப்பீங்லா
ஆ ராகி எல்லா குடுப்போங்க ஈவினிங் டைம் ஸ்கூல்லருந்து வந்தாவே கம்பல்சரி ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு டம்ளர் ராகி கூழ் குடித்து வந்து உப்பு போட்டு குடிக்கிறக்கு பலக்
பரவாலியே இதுரோ
ஆமா காலைல் நேரோ இல்ல ஈவ்னிங் மட்டு அ ஹெல்தியா சாப்புட்றது ரொம்ப நல்லத்தாங்க அதனால ஒரு சி சின்ன பழக்கோ சின்ன வய்சுல இருந்தே கொண்டு வந்ருக்கே இந்த ஒரு விஷிய மட்டு எப்போமே இருக்க மது
இப்ப வெங்காயோ மாங்கா அந்த மாரி தொட்டுக்க தருவீங்ளா
ஆ அந்த மாரியெல்லா சாப்ட மாட்டாங்க வெறு மாங்கா ந்து தனியா குடுத்தா சாப்டுவாங்க மத்தபடி ராகி வந்து கூழாதா சாப்டுவாங்க இந்த ராக் கி களியாவோ இந்த மாரியோ சாப்ட மாட்டாங்க
இன்னொன்னு கொழந்தைங்களே கவனிச்சுட்டு இருக்காம நீங்களு நல்லா ஹெல்த்தியா சாப்டுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க கொழந்தைங்க ஹஸ்பண்ட பாத்துக்கறதுலே நெறைய லேடிஸ் தங்களோட ஒடம்ப கவனிச்சுக்கிறது இல்ல நீங்க கரெக்டா ஹெல்த் செக்ப் பாருங்க
கண்டிப்பாங்க
ம் நீங்களு ராகி கூழு நல்லா அந்த உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு சாப்டுங்க லேடிஸ்க்கு அதெல்லா ரொம்ப நல்லது பாப்பாக்கு குடுங்க அவங்க மெஜ்யூரிட்டி ஆகுற இந்த ஸ்டேஜ்லல்லா அது ரொம்ப நல்லதா இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா வந்து குடுக்கறே நீங்களு ஒடம்பு பாத்துக்கோங்க கொழந்தைங்களையு நல்லா பாத்துக்கோங்க ஆ ஆ வேற என்ன கொழந்தைங்களுக்கு ஹெல்த் டீ ஸ்நாக்ஸ்ஸு எதாவது குடுக்குறீங்களா உங்க
நா வந்து இந்த அவளுக்கு இந்த சத்துக்கஞ்சி வீட்லயே செஞ்சி குடுப்போ அந்த ஆ குதுரவாளி அரிசி அதுக்கப்றோ அந்த நெறைய அரிசி இந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா எங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க அதெல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஒரு நாள் கஞ்சி மாதிரி அந்த சத்துமாவ் கஞ்சி மாரி பவுடர் ரெடி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு அத காலையில நல்லா பால்ல போட்டோ இல்ல தண்ணிவுட்டோ நல்லா கிண்டிட்டு ஆ நாட்டு சக்கரை போட்டு அவனுக் குடுப்பே அந்த மாதிரி குடுப்பே ஸ்நாக்ஸ்ஸுன்னு பாத்தா வாழப்பழோ பேரிச்சம்பழோ
நீ எப்போமே டெய்லியுமே வந்து எதா ஒரு பழ எதா ஒரு பழ எ எதா ஒரு சிறுதானியம் சம்மந்தப்பட்ட எதோ ஒரு கஞ்சியோ கூழோ லட்டுவோ எதோ ஒண்ணு அவங்களுக்காக ஒன்னு குடுத்தடலா
கண்டிப்பா அதே மாதிரி பேரிச்சம்பழ நீங்க நெறைய எடுத்துக்கோங்க ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரீங்க வீட்டுக்கு போ போய்ட்டு வேல பாக்குறீங்கன்றப்போ உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சியெல்லா வர வாய்ப்பிருக்கு ஏன்னா கடகடன்னு ஆஃபீஸ் வொர்க் இருக்குன்னு கடகடன்னு சாப்ட்டு வேல பாக்க போவீங்க சோ அதனால பேரி ச்சம்பழோ அட்றா வாங்கி இதுவாவே சாப் ராவாவே சாப்பிட்லா அப்படி இல்லன்னா மில்க் ஷேக் போட்டு குடிக்கலா ஆமா ஆமா இன்னோன் என்னன்னா ஒய்ட் ஷுகர மேக்ஸ் மேக்சிமம் அவ அவாய்ட் பண்ணிடுங்க சிஸ்டர் காலைல சப் டு டீ போட்டு குடிக் கிறப்ப மட்டு இந்த ஒய்ட் ஷுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்பற டேட்ஸ் பவுடர்னு ஒன்னு விக்கிறா அது வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு ப இதென்னா குடுக்கணுன்னா அது போட்டு குடுங்க இப்ப அந்த கேசரி பாயாச இதெல்லாத்துலயுமே இந்த டேட்ஸ் பவுடர் தா யூஸ் பண்றாங்க ஆனா ஒய்ட் சுகர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க இப்பல்லா ரொம்ப ரீஃபைனிங்கா பண்றாங்களா சோ அதனால வந்துட்டு அது அந்த அளவுக்கு நல்
கண்டிப்பாங் சிஸ்டர் நா நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லா ஃபாலோ பண்றே அஹ் டைம் ஆயிடுச்சு இன்னொரு நாள் கூப்பட்டுங்ளா பாய் சிஸ்டர் கண்டிப்பா கூப்பட்றேங்க உங்ககிட்ட பேசனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங் சிஸ் டர் நெறைய விஷ்ய தெரிஞ்சுக்கிட்டே
கண்டிப்பா சிஸ்டர்
கண்டிப்பாங்க தேங்க்யூ பாய் பாய் சிஸ் டர்